எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்குங்களா இருக்கீங்களா
நல்லா இருக்காங்க தோழி அது வந்து பாாரத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு நம்ம காலம் நேரம் சூழ்நிலை எல்லாமே வந்து நமக்கு மாற மாற நம்மளோட தோழி தோழர்கள் கூட நம்ம வந்துட்டு கொஞ்சோ பேசுறது வந்து குறைவா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்துட்டு இருக்கறத வந்து உங்களுக் க்கு ஏதாவது ஒரு நட்பு வந்து அப்படி இருந்ததா நல்ல ஒரு இதா நல்லா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறது அந்த மாதிரி ஒரு நல்ல அநயூனியமான நட்பு ஏதாவது இருந்து இப்ப வந்து அவங்க கூட கனெக்ஷன்ல இருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாது சொல்ல முடியுமா தோழி
நான் நான் பள்ளி படிக்கும் போது பெருசா யாரு கூடயையும் நட்புல இல்ல ஏனா வந்துட்டு அப்போ வந்து நா டய்யு அவ்வளோவா பேச மாட்டேன் ரொம்ப அமைதியான அமைதியான பொண்ணா இருந்த அதுக்கப்ரோ வந்துட்டு அப்போ எனக்கு வந்து அவ்வளோவா ஒரு பயமாவும் இருக்கும் போய் ஒருத்தவங்ககிட்ட போய் எப்படி பேசுறதுங்கற மாதிரி அதுக்கப்ரோ நான் வந்து கல்லூரி போனேன் கல்லூரிக்கு போயிட்டு அந்த முதலாமண்ல வந்துட்டு அ ரெண்டு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுும் கூட நட்பா இருந்தேன்
ரெண்டு பேர் ரெண்டு பேராலயும் என் கூட ரெண்டு பேரோட உம் ஒரு நல்ல நட்பு இருந்தது ஆனா வந்துட்டு அவங்க கூட என்னால வந்து அத தொடர முடியல ஏனா வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே வேற வேற கல்லூரிக்கு போயிட்டாங்க அதனால வந்துட்டு என்னால அவங்க குட தொ தொடர மூடில்ல அவங்களோட அவங்களோட நம்பர் அவங்களோட எண் தொலைபேசி எண் என்கிட்ட இருக்கு இருந்தாலும் என்னால வந்து நனச்ச நேரத்துல அவங்ககிட்ட பேச முடியல
நெனைச்ச நேத்துல உங்ககிட்ட பேச முடியல அது வந்து ரொம்ப ஒரு மாரி பக்கத்து பக்கத்துல உக்காந்துட்டு எப்ப நெனைச்ச போலா பேசிட்டு அந்த மாரி இருந்தோ ஆனா இப்ப வந்து பண்ண நெனைக்க மட்டுதா முடியுது மத்தபடி பேச முடியல ஏன்னா அவங்க எல்லாரு அ வேலைக்கு போயிட்டாங்க அதனால வந்துட்டு இப்ப காண் இப்போ அவங்க கூட என்னால எப்பவு போல பேச முடியல ஆனா அதுக்கப்றோ வந்துட்டு இப்ப மூன்றாம் ஆண்டுல வந்துட்டு இப்ப ஒரு ஒரு பொண்ணோட நல்ல நட்புல இருக்க அந்த நட்பு இன்னுமே இருக்கு அவுங்க வந்துட்டு அவுங்க அவுங்க அப்டிதா நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்ப வந்து அவுங்க வீட்டுக்கு போவோ அவுங்க அப்றோ அவுங்க கூட வந்துட்டு ரொம்ப ஒரு எல்லா எல்லாத்தையுமே நாங்க சொல்லு பகிர்ந்துப்போ அவுங்களோட எல்லாத்தையு எங்க என்னோட எல்லாத்தையுமே நாங்க எப்பவுமே பகிர்ந்துப்போ ஏன்னா வந்துட்டு நா அவுங்க கூட அந்த ஒரு இதுல இருக்கிற மாரி வேற யாரோடையு இரு இருக் இருந்ததில்ல அதனால வந்துட்டு நாங்க அது நாங்க கடைசி வரைக்கு நாங்க இதே நட்புல நாங்க இருக்கணும்னு நாங்க நெனைக்கிறோ
ம் பரவால்லைய தோழி பரவாயில்லைங்க இப்போ எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி அனுபவங்கள் இருக்கு எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிப்பருவமாகாட்டுமா காலேஜ் பருவம் ஆகட்டும் இப்ப வந்து வேலை செஞ்சு முடிச்ச பருவம்மாகட்டும் எல்லாத்தலயுமே வந்து பாத்தீங்கன்னா தோழிகள் வந்து இருந்தாங்க ஆனா அந்த தோழிகள் வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கு அப்றோ வந்துட்டு அவுங்க இல்ல ஏ அப் த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜலயு வந்து பாத்தீங்கன்னா காலம் சூழ்நிலை வந்து நமக்கு மாறு நம்பளா பேசணுனு நெனைச்சா கூட நமக்கு வந்து வாய்ப்பு கெடைக்காது அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப வரைக்கும் ஒரு நட்புகிட்ட பேச முடியல அப்டிங்கிற ஒரு அங்களாப்பு மட்டு என்கிட்ட இருக்கு அதனால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு நா என்னோட காலேஜ் படிக்கும் பொழுது வந்துட்டு அப்ப வந்து ஃப்ரெண்டு அதுல இருந்து அங்க மூன்று ஆண்டுகள் வந்து நாங்க ஒட் ட்டுகா வந்து டிராவல் பண்ணோம் அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு ஒரு வருஷம் வந்து பேச முடியல இப்ப வந்து நா வந்து இன்னொரு தோழியோட வேலைக்கு வந்து போயிட்டு இருந்தே வேலைக்கு போய் முடிச்சதுக்கு அப்றோ வந்து ஒரு இரண்டு ஆண்டுகள் பக் க்கோ இப்போ நா திருமணத்துக்கு முன்பு ஒரு இரண்டு ஆண்டுகள் வீட்டுல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி பாத்துட்டு இருந்தே அந்த மாரி பொழுதுல வந்து டெய்லியு அவுங்க கூப்பிட்டு பேசுவாங்க அங்க அந்த மாதிரி இது வந்து போயிட்டு இருந்தது இப்ப திருமணம் வந்து எனக்கு இப்போ மூணு மூணா மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஏற்பாடாகும் போது கூட அவுங்ககிட்ட சொன்ன இந்த மாரி திருமணம் வந்து ஏற்பாடாயிரு க்கு நீ வந்து அங்க வரணு அப்டிங்கிற மாரி அவங்க வந்துட்டு ஆனா வர முடியாத ஒரு சூழ்நிலைங்கறனால அவங்க வந்து வரல ஆனா அதுக்கப்றோ வந்து நானு வந்து சேரி நம்ம இவக இவளளுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசணு இவளா நம்மகிட்ட ஃபோன் பண்றாலானு நானு பாத்துட்டே இருக்கே பட் எனக்கு அதுக்கு ஒரு நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி பேசணும்னு நெனைச்சா பேசலாம் பட் அதுக்கு வந்து நமக்கு ஒரு நேரமோ எதுவுமே வந்து அமைய மாட்டேங்குது நம்மளு வந்து காலையில எழுந்தருச்சோம்னா வேல அப்றோ கணவர கெளப்பி வுடுறது அது இதுண்டுங்க அடுத்து எங்க அம்மா வீட்ட போய் எங்க அம்மா வீட் டையு பாக்கணு அந்த மாரி ஓடிக்கிட்டே இருக்கோ நம்ம வந்து நம்ம சொல்லலா எதர்ச்சியா நம்போ சொல்லலா நீ வந்து கூப்பிடும்னு நெனைச்சிருந்தா கூப்பில்லா அந்த மா திரி எல்லாமே வந்து நம்ம சொல்லலாம் ஆனா வந்து நமக்கு வந்து அதுக்கான ஒரு இப்ப வந்து நம்போ கணவர் இருக் கும் போதோ வீட்டுல எல்லாரு இருக்கு போதோ நம்ம வந்து பேச முடியாது ஏன்னா அப்ப வந்து நெனை இருப்பாங்க என்ன வந்து நம்ம எல்லாருக்கோ ஃபிரெண்டுக்கு போன் பண்ணி பேசிட்ருக் நா சோ அந்த மாதிரி நம்ம அவங்கவுங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நேரத்துல வந்து நம்ம ஒதுக்கிதா பேச முடியு எனக்கு வந்து அப்பல்லா வந்துட்டு அப்பல்லா வந்துட்டு எனக்கு தெரியல என்ன வந்துட்டு கூப்பிடணும்னு நினைச்சா யாரா இருந்தாலு கூப்புட்டு பேசலா அப்படிங்கிற மாதிரி நா திருமணத்துக்கு முன்பு வந்து நனஞ் நனைச்சிட்டு இருந்தே ஆனா இப்பவே வந்துட்டு அதே சூழ்நிலை எனக்கு வரும்போதா தெரியுது இப்ப வந்து நம்ம டக்குனு எடுத்த ஒடனே நெனைச் ச ஒடனே நம்ப போன் பண்ணி ஒருத்தங்களுக்கு பேச முடியாது அதுக் அதுக்கான ஒரு நேரம் வந்து ஆ அந்த இதெல்லா தெரிஞ்சிதா நம்ம பேசு முடியு அப்டியே வந்து பாத்தீங்கன்னா சாய்ங்காலம் என்னோட கணவர் வந்ததுக்கப்பறோ நா பிரீயா தா இருப்பே வேலையெல்லா முடிச்சுட்டு அந்த மாரி சமயத்துல கூட என்னால போன் பண்ணி பேச முடியாது ஏ அப்டின்னா அது வந்து நா ஒதுக் நேரம் என் கணவருக்கான நேரம் அந்த சமயத்துல நா வந்து என் தோழிக்கு போன் பண்ணி பேசிட்டு இருந்தே அப்டின்னா நம்ம வந்து சந்தோஷத்துல ஒரு பத்து நிமிஷோ இருபது நிமிஷோ பேசிட்ருப்போ அப்ப அங்க கணவர் வந்து ஒக்காந்து பாத்துட்ருப்பாரு அந்த மாதிரியே அந்த ஒரு இது எல்லாமே இருக்கம் இல்லலைங்களா அதனால அதுக்கான ஒரு உகுந்த நேரம் வந்து வரல அப்டின்னே சொல்லலாம் தோழி அந்த மாதிரி நீங்க யாருகிட்டயாவது பேசணும்னு நெனச்சிட்டு இன்னு பேசுறக்கு வாய்ப்பு கெடைக்கல பட் பேசியே ஆகணு இல்ல நேர்ல போய் பாக்கணு அந்த மாரி ஏதாவது
வந்து கல்லூரி படிக்கும் போது அவங்க கூட வந்து ஒரு ஆ ஒரு ஒரு ரொம்ப ஆழமான நட்புல இருந்தோ அவுங்க வந்துட்டு அந்த ஏ கூட அந்த ஒரு ஒரு ஆண்டுதா படிச்சாங்க அதுக்கப்பறோ வந்துட்டு அவுங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சி மேரேஜ் ஆயிட்டு இப்ப கன்சிவா இருக்காங்கா ஆனா மேரேஜ் கூட எங்கிட்ட அவுங்க சொல்லல இது மாரி மே இது மாரி கல்யாணோ ஆக திருமணமாக போகுது அப்டின்னு சொல்ட்டு எங்கிட்ட சொல்லல அது வந்துட்டு ஒரு மாரி ரெண்டு பேருக் கொஞ்சோ வருத்தமாயிட்டு ஆனாலு நா போய் அவுங்கள பாக்கணு அந்த மாரி நெனைச்சீட்டுருக்கோ ஆனா வந்துட்டு ன் ம் நே நேர நமக்கானதுதா ஆனா நம்பளால ஒரு எதுவுமே பண்ண முடில வீட்ட பாக்குறதுக்கே நேரோ சரியா இருக்கு அதுல வேற வீட்ட பாக்கணு வேலக்கி போகணு அதுக்கப்பறோ படிக்கணு இது எல்லாமே இருக்குங்கிறப்போ நம்மளால அவுங்களுக்காக தனியா ஒரு நேரோ ஒதுக்கி பொய் பாக்க முடில ஆ பேசலான்னு நெனைச்சா நம்ப அவங்கள்ட்ட பேசனும்னு நெனைக்கிறம்போ அவுங்களால நம்ம கூட பேச முடில அதனால நம்ப நேரோ இருக்கும் போதே நம்ப எல்லாரு கூடயு நல்லா இருந்துக்கணு மகிழ்ச்சியா
ஆமாம் தோழரே நீங்க சொன்னது என்னமோ ரொம்ப செரிதா ஆனா நம்ப சிறு வயதுல வந்துட்டு நம்ப அறி றியாம சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம சண்ட போட்டுட்ருப்போ ஆனா வந்து அப்பமே வந்து ஆசிரியர்கள்லெல்லா சொல் சொல்லுவாங்க இந்த விஷயத்துக்கு நீங்க சண்ட போடுறீங்க நீங்க நாளைக்கி பெருசாயி வந்து இந்த விஷயத்துக்கு நம்ம சண்ட போட்டமா அப் பாருங்க சிரிப்பா வரும்பாங்க நம்ம இப்பவு வந்து அந்த கடந்த காலத்த யோசிச் பாத்தோ அப்டின்னா இதுக்கு எல்லாம நம்ம போய் சண்ட போட்டுட்ருந்தோ அப்படிங்கிறமாரி தோணும் இல்லைங்களா
ஆமா ஆமா நம்ம சின்ன பிள்ளேல அப்பெல்லா வந்துட்டு பெருச ஒண்ணு தெரியாது அதனால நம்ப ஒரு சின்னதா சண்ட வந்தா கூட நா குடுத்ததெல்லா குடு அந்த மாரில்லா சொல்லி சண்ட போட்டுட்ருப்போ இப்ப வந்துட்டு இப்பெல்லா அந்த சின்ன புள்ளைளேல நம்ப நட்பா இருந்தவங்கல்லா இப் ப நம்ப பாக்க கூட முடில அப்டி இருக்கும் போது நம்ப இப்பதா அதெல்லா நெனைச்சி பாப்போ நம்ம இப்ப சி அதுக்கப்பறோ எப்பயாச்சு நம்ம அவுங்கள பாத்தோம்னா நம்மளே அவங்கள்ட்ட பேசிட்டு சிரிச்சிட்ருப்போ நம்ப சின்ன புள்ளேல இதுக்கெல்லா நம்ம சண்ட போட்டுருக்கோ அப்டின் சொல்லிட்டு அதனால நம்ம இருக்கும் போதே யாருகூடயு சண்ட போடாம கொஞ்சோ ஒத்துமையா நல்லா நட்பா பழகணு
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து சில பேர் வந்து யாராவது கிட்ட இருந்து வாங்கியிருப்போ இப்ப வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன் னாம் ஆ நா வந்துட்டு என்னோட பிறந்த நாளுக்கு வந்துட்டு என்னோட தோழி வந்து பரிசு ஒண்ணு குடுத்தாங்க அந்த பரி அந்த பரிசு வந்து பாத் தேங்கே இப்போ வரைக்குமே நம்ம அத பாக்கும் போது அவுங்களோட ஞாபகங்கள் அந்த மாரி ஏதாவது ஒரு விஷ்யோ வந்து வரு ஆ அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஞாபகமிருக்கா சில விஷ்யங்கள் வந்து பாத் பாத்தீங்ன்னா இப்ப நம்ம தோழியோட நம்ம பஸ் டிராவல் வந்து ரெகுலரா பண்ணிட்டுருந்தோ அப்டின்னா அந்த ஏ குறிப்பிட்ட எடத்துக்கு போம்போது ச்ச இந்த எடத்துக்கு வரும்போது எப்பவுமே நம்ப இவ கூட வந்து போயிருப்போமே பஸ்ல அப்டிங்கிற மாரி நமக்கு ஞாபகோ வரு அந்த மாரி விஷ்யங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா தோழி
நா எப்பவுமே வந்துட்டு நானு என்னோட என்னோட தோழி அவுங்களையு கூட அதுக்கா அதுக்கு என்னை என்னோட நட்பு எல்லாமே கல்லூரியிலதா தொடங்கனுச்சு காரணோ வந்துட்டு நா வந்து அந்த பள்ளி பருவத்துல வந்து அவ்ளோவா யாரு கூடயு நட்புல இல்ல அதனால நா வந்து கல்லூரியில வந்துட்டு ஒரு நட்பு வந்து இருந்தது அவங்க வந்துட்டு ரொம்ப ம் எ நா எப்டி இருந்தனா அவுங்களுக்கு உண்மையா ரெண்டு பேருமே உண்மையாருப்போ ரெண்டு பேரு ஒன்னா தா எங்காச்சு போணுனா ஒன்னா தா பேருந்துல பெய்ட்டு வருவோ அப்டி இருக்கும் போது இப்ப வந்துட்டு எங்களுக்கு வந்து கல்லூரி வேற முடிஞ்சுட்டு இப்போ எங்காச்சு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு காய்கறி கடைக்கி போணுனா கூட அவங்கள வந்து நம்ம நெனைக்கிற மாரி இருக்கு அவங்க கூட நம்ம ஒண்ணா போனமே அவங்க இப்ப என்ன பண்ணிட்டுருப்பா ப்பாங்க அந்த மாதிரி ஏனா அந்த இப்ப நம்ப அவுங்க கூட இவ்ளோ நாளா எங்க போனாலு ஒன்னா போயிட்டோ இப்ப அந்த தனிமைய வந்துட்டு நம்மளால ஏத்துக்க முடி இல்ல அது கொஞ்சோ ஒரு மாதிரி கஷ்டமாருக்கு
கண்டிப்பாங்க தோழி நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க அதே மாரி நம்ப சில விஷ்யங்கள் வந்து இப்போ ஒரு மதிய உணவு வேலையாகட்டு அந்த மாரி சமயத்துல கூட நமக் கு என்ன புடிக்கு அப்டிங்கறத விட அவுங்களுக்கு இந்த உணவு ரொம்ப புடிக்குமா அப்டிங்கறதுக்காக வீட்ல வந்து செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணி அந்த உணவு வந்து நம்ம கொண்டு போவோ இல்லைங்ளா
ஆ ஆமா அந்த மாரி ம் ஆமா சொல்லுங்க இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு கலர் ட்ரெஸ்ஸு வந்து புடிக்குன்னு சொல்லியிருந்தாங்க இது மாதிரி என்னோட தோழிக்கி அ சேரின் சொல்லி ட்டு அந்த நா அந்த கலர் ட்ரெஸு எடுத்த நா எடுத்ததுக்கு அப்றோ தா அவங்க சொல்லிருந்தாங்க இந் மேரி இந்த ட்ரெஸ் இந்த கலர் புடி இப்பயு அவுங்கனு சொல்ட்டு அது ஒரு புடவை அ புடிக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தப்போ ஆனா வந்துட்டு பாத்தா நா வந்து என்னோட அளவுல வந்துட்டு நா ட்ரெஸ்ஸு அது தைக்க குடுத்துட்ட அதனாலு கூட எனக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு போறதுக்கு எனக்கு மனசில்ல அது அவங்க என்கிட்ட வந்து ஆல்ரெடி அவங்க என்ட வந்து அத சொல்லிட்டாங்க இது மாரி எனக்கு அது புடிக்கு அந்த கலர்ன்னு சொன்னதுனால அது எனக்கு அது போடுறதுக்கே அது இதுல்ல அந்த ட்ரெஸ் வந்து என்னால வந்து அவங்ககிட்டயு குடுக்க முடியல இந்த ஆடைய வந்துட்டு ஏனா அது அவங்களுக்கு வந்து பத்தாது என்ன விட அவங்க கொஞ்சோ ஒல்லியா இருப்பாங்க அதனால அப்ப வந்துட்டு என்னாலைய அது என்னாலையு அது போட முடியல அது அப்டியே இருக்கு அந்த ஆடை அதனால அதுதா அந்த ஒவ்வொரு விஷயமு அவங்க ஞாபகப்படுத்துல அந்த மாரி
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி நீங்க சொன்ன விஷ்யங்கள் நறைய விஷ்யங்கள் எனக்கு ஞாபகபடுத் துச்சு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாங்க தோழி செரிங்னா நன்றிங்க நன்றிங்க தோழி